ஆஹ் எப்டி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக் இருக்கங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆஹ் இப்பதாங்க சமச்சு முடிச்சேன் வேலையெல்லாம் முடிச் முடிச்சிட்டு அப்டியே உக்காந்துட்ருக்கங்க
என்ன சமச்சீங்க இன்னக்கி
ஆஹ் சொரக்கா கலக்க கூட்ட போட்ட கொளம்புங்க
ம்
ரசம் ஆம்ப்லேட்டுங்க சாப்பாடு
பரவாயில்லைங்க ரசம் நெறைய ஐடம் செஞ்சுக்கிறீங்க இன்னக்கி
அது ஒரு நாளைக்கி மனநிலைய பொறுத்துங்க
ஆமாங்க நானே இன்னைக்கு அதுதா செஞ்சங்க ரொம்ப நாள் நான்வெஜ்ஜே செய்யல ஒரு பத்து நாளா சுத்தமா நான்வெஜ்ஜே செய்யாது விட்டு விட்ருந்தேன் என்னமோ எனக்கு அது செட் ஆவல அஹ் இன்னக்கி தா சிக் சிக்கன் எடுத்து ஒரு க்ரேவி செஞ்சுட்டு
சேரிங்க
ரசம் தக்காளி ரசம் கொஞ்சம் வெச்சுட்டு
சேரிங்க
அவ்ளோ தா சிக்கன் க்ரேவி வச்சு ரசம் ஊத்திட்டு சாப்ட போறோ
சூப்பரா இருந்துச்சு அது ரொம்ப நாள் பொறுத்து ஆஹ் ரொம்ப நாள் பொறுத்து சாப்புல் டனா வேற அது இதுவார்க்கும் இல்லைங்ளா
ம் ஏன்னா அது அடிக்கடிக்கி சாப்ட்டாலும் எனக் எனக்கு செட் ஆகல இப்போ என்னவோ நான்வெஜ்ஜே புடிக்க மாட்டுகுதுங்க இப்ப அது இப்போ திடீர்னு ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க ஒரு இருவது நாளைக்கு ஒருமோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு மொற அப்டின்னா ஓகே தா அதுகொஞ்சம் சாப்ட்ற மாரி இருக்கு து அடிக்கடிக்கி ஒரு டேஸ்ட் பன்னச்சுல மின்னல்லா எடுத்துட்டே இருந்தேன் இவனுங்க கேக்கும் போதெல்லா நைட்ல தோசைக்கி இட்லிக்குல்லா நான்வெஜ் தா எடுப்பேன் இப்போ வந்து வேண்டா இப்போ அதிகமாக பசங்கிட்ட கொஞ்சம் அவாய்ட் பண்ணணு பசங்களுக் கொஞ்சம் அவாய்ட் பண்லான்ட்டு பெரிய பையனுக்கு பிம்ப்ள்ஸ் ஃபேஸ் எல்லா தெருக்கு மொகம் எல்லா குரு வருதேன்றதுக்காக வேண்டா இன்னத்துக் டெய்லியும் அந்த கறி சாப்ட்றதுனாலா தா அந்த ப்ரச்சனன்ட்டாங்க டாக்ட்ரு சேரி அதுனால நானே கொஞ்ச கொஞ்சமா அவாய்ட் பண்ண எடுக்கறதுனால தா சாப்ட்டுறானுங்க இல்லனா கொஞ்ச கண்ட்ரோல் பண்ணி ப்பானுங்கல்ல பசங்க கூட வெளிய போய்ட்டானா சாப்ட வந்தரான்
ஓகே ஓகே ஓகே
எனக்கு அதுவு இதா சேரி வீட்லயே சாப்ட்ணு என்னாத்துக்கு அது வேஸ்ட் பண்ணு ஆன்றதுக்காக இப்ப எல்லா கொஞ்சம் இது பண்டேன் நாளைக்கி தான் கீர கீர கொழம்பு கேட்டா என்னைக்கும் இல்லாத எம் பைய இன்னிக்கு ஏம்மா சிரிக்கிற செய்யிறதே இல்ல நீ அப்டின்னா கீரை கெடைக்கிறத இல்லங்க உங்களுக்
யோச்சு வச்சிருக்கங்க நீங்களும் அதே சொல்றீங்க
ஆஹ் கீர கீரை கிடைக் கிடைக்கலங்க இங்க என்னன்னு தெரியல மின்னல்லா கீரை அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்கும் டெய்லியும் கூடோ இப்ப கீரை சாகுபடி இல்ல கீரைய கிடைக்க மாட்டங்குது சந்தையிலே அஹ் ஒரு பத்து கட்டுதான் வருது சீக்கிரம் காலி ஆயிடுது அதுவும் கிடைக்க மாட்டாகுதுன்ற மாரி வருதுங்க
அப்படிங்களா எங்களுக்கு நறைய கீரை கடைக்குதுங்க பத்து ரூபா தாங்க கட்டு
பரவாலுங்களே பரவாயில்லைங்களே இங்க பதினஞ்சு ரூபான்னு விக்கிறாங்க அது கூட கடைக்க மாட்டக்குது கெடச்சாக்கூட பரவால்ல இத்னைக்கு இது கிராமத் து தான் இந்த பக்கலா ஆலங்காய் சைடுலா நெறைய கீரை தான் கீரை கேரட்டு முள்ளங்கி எல்லா இங்கே போடுறாங்க நறைய கடைக்குது என்னமோ தெரியல இந்த ஒரு வொன் ஒன் வீக்கா ஒன் பத்து நாளாவே நான் கீரை தேடினுக்கிறே முருங்கீரை வீட்ல இருக்கு அது ஒண்ணு பிரச்சனை இல்ல இந்த சிறு கீரையை தேடி தேடி தேடி எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு என்னடான்ற மாரி ஆயிப்போச்சு போங்க ம்கும்
முருங்கை கீரை கூட ஆ முருங்கை கீரை கூட கடையுங்க நல்லா இருக்குங்க
ஆமாங்க ஒரு ஒரு வகையில செய்யறேன் நானு ஒரு வகையில பருப்பு போட் ட்லும் செய்றே ஒரு வகையையில் வந்து வெறும் பருப்பு ஆ வெறும் கீர புளி ம் வெங்காயோம் கத்திரி இது என்னது வெங்காயம் பூண்டு ஆ புளி தக்காளி இத மட்டுமே வச்சு கடைஞ்சு பாருங்க இன்னும் செம டேஸ்ட்டா இருக்கும் சூப்பரா இருக்கு சாம்மா வேக வச்சுட்டு நல்லாக் கடைஞ்சி தாளிச்சு பாருங்க அப்ப அருமையா இருக்கு இதே சிரிக்கீர பருப்பு இல்லாம இதே மாதிரி கடைஞ்சு சாப்டுங்க
அது பண்ணக்கீரையில செய்வோங்க ஆனா முருங்கக்கீரை நீங்க சொல்றது புதுசா இருக்குதுங்க
முருங்கைக்கீரையிலு செய்ங்க சிறுகீரில செய்ங்க சிறுகீர இன்னும் டேஸ்ட்டா இருக்கு முருங்கைக்கீரை என்னாப் பண்றாங்க நம்ம சட்னி அரைக்கிறோம் இல்லைங்களா புதினா சட்னி
ஆமாங்க
மெதட் ஃபாலோ பண்ணறாங்க இந்த கொழுந்தெல்லா கடச்சுன்னா அ அ அத வதக்கிட்டு அரைச்சிட்டோனா கொஞ்சோ கசப்பு தன்மை இருக்கு ஆனா அந்த மெடிசன் நல்லதுன்றதுனால அது எடுத்துக்கரத் இருந்தது பெட்டரு இது முருங்கை கீரையில சட்னி
ஓ அது செய்வங்க முருங்க கீரை சட்னி செஞ்சிருக்கே
இவங்களுக்கு கசப்பு தன்மை வேணாம்னா கொஞ்சோ தேங்கா சேர்த்துக்கலா
இல்லங்க நல்லாதா இருக்கு கசப்பால்லா இல்லங்க நாம் முருங்கக்கீர அடிக்கடி தொவையல் ஆமாங்க புதினா தொவையல்ல கூட புதினாத் தொவையல்ல கூட கொஞ்சம் முருங்கக் கீரை போட்டுருவாங்க போட்டு வதக்கி அரைச்
அப்படிங்களா பரவால்ல பரவால்ல நான் புதினால சேர்க்க மாட்டே மோஸ்ட்லி வந்து இது செய்யும் போது எனக்கு மட்டும்தான் கொஞ்சமா ஒரு ரெண்டு கைப்புடி மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா அரைச்சு எனக்கு மாட்டும் சாப்பிடுவே இவுங்க அத மாதிரி அரைச்சாவே வே வேணான்றாங்க ஐயோ கீரை கூட செஞ்சுடுமா கீரை பறிச்சு பெரட்டி செஞ்சு கூட செஞ்சுடு தயவு செய்து இந்த மாதிரி செய்யாத யார் சாப்டடுறது இத அப்டின்ற மாரி ஆயிறாங்க அதுல கொஞ்சம் உளுத்த பருப்பு கள்ள பருப்புல போறா வாசனையா இருக்கும்பா நல்லாவே இருக்கும் இவனுங்கல்து ரொம்ப சீனா இருக் கும் இவனுகல்து ரொம்போ சீனாக்கும் பாருங்க அப்பா ரொம்போ கிண்டல் பண்ணுவாங்க ஒரு வொரு ஸா சாப்பாடையு நான் சொல்லுவ சாப்பாடு எல்லாம் கிண்டல் பண்ணக் கூடாது அது ஒரு ஒருத்தறுக்கு கெடைக் றது கிடையாது அவ தவமா வழியை உக்காு கெஞ்சு ங்க ஒரு சிலர்ல்லாம் ப தின் மேல உட்காந்துக்கிறாங்க சாப்பாடுே இல்லைய எங்க வீட்ல நாங்க செய்வே இல்லைன்றெல்லா சொல்றாங்க அப்ப எதுவும் கொடுப்புன்னு நம கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் அதுக்கு நம்ப பண்றோ என்ன போங்க
பிள்ளைங்களா புரிஞ்சுிக்க மாட்டாங்கங்க
ம் அந்த கா அப்படி இல்லைங்க நம்மளும் அதே வயசு கடந்தன்னு வந்தோம் அந்த வயசு சொல்மாளியா
கண்டிப்பா
அப்போ பெத்தவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன் ஒரு அட்டென்ஷன் இருக்கனு நம்மகிட்ட
அந்த அட்டென்ஷன் வந்து இந்த காலத்து பசங்களுக்கு இருக்கான்றது எனக் தெரியலங்க அது இல்ல நம்பள எந்த விதத்துல கொற சொல்லான் தா நினைக்கிறாங்க கேக்குதுங்ளா ஹலோ ஏங்க கேக்குதுங்ளா